ம் இப்பதா தம்பி போன் பண்ணா
ஆ என்னவா ம் ம் ம்
தியு அவன் இன்னொரு தம்பியு ‍அவ பஸ் ஏறுவே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேந்து வராகலாம். கா அது வந்து ஏன் இப்ப கெளம்புறாங்கன்னா காலைல ஏழு மணிக்கலா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுன் சொல்ட்டாங்களா ஏழு ஏழ்ரைக்குலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுனு சொல்ட்டாய்ங்களா
சரி சரி ஆமா காலைல வெள்ளன எந்துச்சு வர்றதுக்கு
து அதுக்கு இப்பயு வந்து த நைட்டு வந்து படுத்து ஒரு நா அவனு ஆறு மணி நேரம் தானே படுத்து எந்திரிச்சு காலைல ஆறு மணிக்கு எழுந்திருச்சு கெளம்பிடு லா
ம் ச நீ வேற புடிச்சிகிட்டே இருக்கே நல்ல ம்
இந்த தூதுவளே இருக்கில்லே தூதுவளே தூதுவளையே வந்து தண்ணீலே போட்டூ கொதிக்கே வெச்சு அத குடி செரியாயிரோ அந்தே த தூதுவளே போடம் மோது இஞ்சி மெளகு சீரகோ இதெல்லா போட்டு கொதிக் க்கவெய் தொளசி போடு க
அது என்னெனா எனக்கு வந்து சளி உள்ளே புடிச்சுக்கிட்டே இருக் கு ஆனா நா வந்து டெயிலியு அந்த கருப்பு திராட்சா சாப்புட்றே ஊறே வெச்சு ஆ அது பிளட்டு கம்மியா இருந்ச்சி சொன்னாங்கே நல்லா ஆ அ நாலா கருப்பு திராட்சையே ஊறே வெச்சு டெயிலியு சாப் புறே அது நல்லா இருக்கமா தா இருக் எனக்கு
இது நீன் சளீவு அடிக்கடி புடிக்குதுனா அப்பே இத பண்ணு ம்
தூதுவளேகா வந்து தண்ணில வேக வெச்சுட்டு குடிக்க சொல்ற தூதுவளைல சு த ரச வெச்செலா குடிச்சிருக்கோ வச்சிலா குடிச்சிருக்கே அதெல்லா கேட்டதுல்லையே
ஆஹா ரசமோ கசாயமோல்லா ச அரைச்சல்லா குடிக்க கூடாது வந்து அ தண்ணியில கொதிக் திக்க வச்சு அதில மெளகு இஞ்சி உம் சீரகம் அதுக்கப்புற கற்பூரவல்லி இலை நாலு தொளசி தீ ஆ வேணும்னா ஒரு ரெண்டு ரெண்டு வேப்பிலை இதெல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு தம்ளர் வரைக்கு நல்லா கொதிக்க வச்சு ச்சு அத வடி கட்டி காலையில சூட வெறும் வயித்துல குடி சரியாய்டு அதா இந்த மாரி நீ பண்ணு சரியாகிடு சளியே இருக்காது எல்லா வந்து மோஷன் வழியா போயிரு
ஆஹ்
தொண்டை நல்லா கர கரன்ருக்கு இருக்கு அப்டின்னா தேன் குடி தேனை குடிச்சுன்ன தொண்டை கரக்கரப்பு இருக்காது உம் அப்ப அதுதான் சளி அங்க இருக்கறனாலதா உம் அதுக்கு இந்த மாரி பண்ணு சரியாயிரு
அ சரி சரி சளிதா பெரும் பிரச்சனையா இருக்கு சில நேர மூச்சு விடுறதுக்கே நா மூச்சு விடுறது எனக்கே கேக்குது
அதா அதா சளிதா உம் அதா அது சளி புடிச்ச இருந்தாலே அப்படிதா இன்னைக்கு
ஆட சளி புடிச்சு ஒரு வார மட்டு இல்ல அது ரெண்டு மாசமா இருக்குது
அப்போ வந்து இந்த மாரி சளி போறதுக்கு நீ பண்ணிதா ஆகணு கண்டிப்
உள்ளுக்குள்ளே இருந்துட்டு திருப்பி திருப்பி நாதுல்லா அப்றோ குளிச்சியாய் வந்த வழியே வந் ந்துக்கே இருக்கோ
அதா அதா ஆ ம் சேரி
நானு ஸ்கின் டாக்டர்ட்ட போய் காமிச்ச ஆ நா அந்த மருந்தெல்லா போட்டுட்ருக் அது இப்போ பருலா கொஞ்ச கண்ட்ரோல் ஆயிடுச்சு லேசா அந்த கருப்பெல்லா லைட் லைட்டா போகுது ஆமா நெறைய பரு அள்ளி கொட்டிருச்சுல அப்போ
சேரி சேரி
இப்போ‌ பரவாயில்ல
ஹ அதா சேலையெல்லா நா எனக் கல்யாணத்துக்கு வச்ச சேலைையெல்லா எதுவுமே கட்டவே இல்ல அதா எல்லாத்தையு எடுத்து பாத்துட்டு இருக்கே ஏதாவது எடுத்து கட்டுவோ அப்டின்ட்டு
ஆ எத் நா எத்தன சேல வச்சிச்சு அம்மா அம்பது சேல வச்சிச்சு இப்ப எடுத் இருந்ததால தா ஒன்னு ஒன்னு கட்டிக்கிட்டவ அதுக்காக முன்னாடி ஒனக்குன்னு ஏதாவது
ம் அதா வந்து ஏ கல்யாண நாளைக்கு எடுத்தேன்ன ஒரு எண்ணெ பச்ச எண்ணெ பச்சைல ப்ளூ கலர் பாடர்
அது அதுதா ஏற்கனவே கட்டீட்டில்ல
அல்லையே அது கட் கட்டல அது வந்து ஒரு தடவதா‌ கட் னே
ம் ஆரி ஒர்க் போட்டு ஒரு ஆரி‌ ஒர்க் போட்டது
நீன்தா போட்டுக் குடுத்த ஆரி ஒர்க்கு ப்ளூ கலர் சட்னு க இதுக்கு அந்த சட்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ ஞாபக இருக்கு ஞாபக இருக்கு மயங்கா மாங்காய போட்டு
கட்டவே இல்ல அதாது அந்த நீ ஆரி ஒர்க் போட்டுக் குடுத்த பிளவுஸ போட்டு இந்த சேல கட்டல அதுக்கு முன்னாடி அ சாதாரண ப்ளவுஸ் போட்டுதா கட்னே அதனால அத ஆ அத வந்து ஒ இந்த பால் காய்ச்சர வீட்டுக்கு சடங்கு வீட்டு டுக்கு கட்டிக்கிட்டு சாய்ந்திரத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்துருவோ எப்டியு சாய்ந்தரோ இந்த ஹ் ஸ்டோன் ஒர்க்கு சீல தா ஹ மத்தியான மட்டு கு்ளோஸ் பண்ணலா அப்டின்னு சொல்லி இருக்கே காலையிலக்கு சாய்ந்தரக்கு ஆள் இருக்காங்க மத்தியானோ நா இருக்கிற டைம் டு நாள் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எழுதி போட்டுருவோ அப்டின்னு வந்து சொல்லி இருக்கே
சொல்லுங்க ஆமா ஒண்ணுக்கும் வேலையே பாத்துட்டு எப்
ஆஹ் அதா எப்படி போ போங்கிறது தெரியல அதெல்லாம் கேட்டு சொல்றேன் அப்டின்னு சொல்லுச்சு
இது நீங்க ரெண்டு பேருமா இருக்கனால நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா போயிதா ஆக்
ஆஹ் வேற ஆள் ஆள் வந்து வந்தா கூட தெரியாது
ஆஹ் இங்க தா மாமா நல்லா எஸ்கேப் ஆயிரா ஏன்னா அம்மா அம்மா அம்மைய ஐயா பாக்க போவாளா பெரிய மாமா அக்காவ போவாளா செரி போவனா போனா என்ன அதா போறேல்ல எல்லாருமா ஏனப் ஒரு விசேஷனா வர்துல்ல
அப்டிதா என்ன பண்றது
வேல வேல வேல ஒர்க் ஒர்க்கு
அவளோ சின்சியரா இருக்கு
நில்லு இப்ப யாரு பா சொன்னா இப்டினு
வேகிதா அந்த பக்கோந்தா போனேன் உங்கள பாத்தேன் வண்டி வண்டிச்சு வேல உ
சேரி செரி இப்போ சாப்பாடுலா ஒழுங்கா சாப்புடுதா
உம்
சேர்
உஹ
சேர் ஓகே
என்ன சேல எடுத்து வச்சிருக்க கட் என்னக்
அதே கல்யாண நாளுக்கு எடுத்து அந்த பச்ச சேல ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி செய்ல ஒரு எல்லோ கலர் எல்லோ கலர் சேலை எல்லோ கலர்ல சேல பாடர் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி வரும்ள அந்த சேல ம் இல்லல்ல ரோஸ் கலர் பாடர்
பட்டு சேலயாக்கா
இல்லக்கா ஃபேன்சு சரிதாங்கா
அப்படியா சேரி எதுவாந்தாலு நாளைக்கு கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்தங்க எந்த சேல உனக்கு வச்சுங்கறதே எனக்கு மறந்து போச்சு அ ஹ எதனா கட்டி கிட்டி காட்டினினா தெரிஞ்சுருமா
அதா அதா சேரி பாப்போ நா ஃபோட்டா அனுப்புற எந்த ஃபோட்டோ எது எது ஆ அனுப்பற அனுப்ப
அடுத்த வாரோ கல்யாண நாள் பெறந்தநால்லா வருது சேலைலா எடுக்கணும்ன மாமாட்ட கேட்டாங்கன்னா அது என்ன சொல்லுதுன் தெரில
ஆமா கேளு அவுக அவுக இல்ல அவக ஊருக்கு போறதுக்கு மட்டு பத் பத்தாயிரூவா எடுத்து நீட்ட தெரிது துல்ல ஓரு ரெண்டாயிரூவா குடுங்கன்னு கேளு அந்த பத்தாயிரத்துலேந்து ரெண்டாயிர ரூவா குடுங்கனு கேளு சும்மா
ம்
ம்
இப்பனா நா கொஞ்சோ பேசுறது இல்ல அதுதா உண்மைதா அமைதியா இருந்தோம்னா அப்டியே
அப்டியு ரொம்ப அமைதியா இருந்துருவாக அதனால நீ பேசினாதா ஆமா நீ பேசினாதா மரமண்டைக்கு வச்சு வேலை செய்ய
இல்ல அதுதா எனக்கே இப்ப வந்து ஒரு மா திரியாருக்கு நம்மளே எல்லாமே கேட்டு நம்மளே எல்லாமே பண்ணனு அ அதுவே எனக்கு ஒரு மாரி பொறுமையா ஓடிட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கு எவ்வளோ நாளைக்குதா இப்டியே போய்ட்டு இருக்கது சொல்
ம் அப்ப நீ பேசி பேசிதா கொண்டு வரணு
திருப்பி ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குதுங்க அதிகமா அதுவே கஸ்டமா இருக்கு அதுக்கு என்ன பண்றது சொல்லு
பண்ண மாட்டேங்குது
நமளே கேட்டுகிட்டு நம்மளே எல்லா எடுத்துகிட்டு போர் அடிக்குது ம் அதிகமா கேக்கல போட் எது எடுத்துகறது சொல்லுங்க
ஆஹ்
நா ரெண்டு மூணு தடவ கேட்டே
அதான் அதான் கேளு கேட்டாதா அதனு உம்
ம் ஆ மழைப்பாரி எடுப்பாங்கல உம் உம் ஒன்னுமே சொல்லல ஆ
நல்லா வளர்ந்து வந்துச்சா பெருசா
சுப்பரா வளர்து துச்சு எடுத்துட்டு போன எங்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சுத்தி நடந்து கூட்டிட்டு வந்து இருக்கீங்க
ஆஹ் அவ்ளோ தூ ரம்மா
டு எல்லா போயிட்டு கோயில் சைடு எல்லா போயிட்டு இங்கிட்டு வந்திருக்காங்க பாவம் அது கொஞ்ச வெயிட் வேற டல்லாயிட்டாக இன்னைக்கு எடுத்துட்டு போய் இங்க பக்கத்துல குளம் இருக்கு அங்க போய்
அங்க போய் கரைச்சிருவாகளா உம்
நானு போக வேண்டியதுதா அங்க என்னால போக முடியாம போச்சு ம்ஹ் இல்லான நானுமே போயிப்பே இந்தலே நடந்தா கூட ஆரமாட்டேங்கது
ஆஹஹ
அந்த சர்ஜரி பண்ண எடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கே நல்ல
என்னது
பண்ண எடத்துல வலி இருந்துகிட்டே இரு அ கொஞ்ச எடைல விடுது இப்ப மறுடியு மறுடியு
அத அப்ப வந்து கேளு எதனால அப்டி வலிக்குது எதுவு ஆயில்மென்ட் எதுவு போடணுமான் டாக்டர வந்து கேளு போய் கன்சல்ட் பண்ணு அப்பதா வந்து சரியாவா
இந்த எனக்கு பிர ச்சனையா இருந்துச்சுல்ல அந்த முன்னாடி வலிச்ச அதே எடத்துல
ஓ அப்ப அதெல்லா கேட்ரணு சர்ஜரி பண்ண எடம்னா அதுவே டாக்டர்ட்டதா கேக் கணு அதுக்கு கீழனா வந் து டாக்டர்ட்டதா வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாரி ஆயின்மெண்ட் எதாவ்து தைல எதாது குடுப்பாங்க மாத்தர எதாது குடுத்தாங்கனா வாங்கி போட்டுக்கலால
ம் இல்லாக்கா டோக்கன் போடணுன் பாக்கற
அ பௌர்ணமி இந்த வார ஞாயித்துகெழம பௌர்ணமி பௌர்ணமிக்கப்பற அதுக்கு அடுத்த வார போடு ஆ அடுத்த வாரம் போடு
செரி போறங்க ஆ செரி ஆ